வணக்கம் தோழி
அ நா
க்கம் தோழி நீங்க நலமா இருக்கீங்களா
உம் நல்லா இருக்கே தோழி
சாப்டல தோழி இரவுலமே
இன்னு இல்ல தோழி இனிமேதா சாப்டணு
ஏ இன்னு சாப்பிடலயா தோழி நீங்க
இப்பதா இட்லி ஊத்தி வச்சுருக்கே இனிமேதா சாப்புடணு
என்ன தொட்டுக்க என்ன தோழி
தோழி
தோழி
இட்லி பொடி
இட்லி பொடிங்க
இட்லி பொடி அ பெருசா செய்யல தோழி ஒடம்பு கொஞ்ச ரொம்ப அசதியா இருக்கு தோழி ஒடம்பு அசதி ம்
தோழி சுமங்கலி இட்லி பொடியா கிட் ட்டு இட்லி பொடியா
சரி நானே வீட்ல ரெடி பண்ணா மகாலட்ச் லி இட்லி பொடி தோழி
அப்டி மகாலட்சுமி இட்லிப் பொடியா
ஆமா தோழி
ஸ்ட்டு உங்க வீட்ல ஒரு பொண்ணு விருந்தாளி வந்துருக்கா அந்த பொண்ணுகிட்ட குடுங்க ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு பண்ணிக்கிட்டு
ஆ ஆமா தோழி மொதல்ல எங்க-எங்க வீட்டுக்கு வர கூடியவர்களுக்கு மொதல்-முதன் முறையாக பயன்படுத்தி பாப்போம் அவு படுதா
ஆ ஆமா கால்ல வர அப்றோ அதுக்கப்றோ வீட்ல
ஹா மா தோழி நீங்க என்ன தோழி சாப்டீங்க எப்டி தோழி இருக்கிறிங்க
சாப்பாடுத சரி இல்ல தோழி
சொல்லி இது மூன்று மூன்று வேளையும் ஆ அறுசுவை உணவு அது போலதான
அப்போ கொடுத்து தொலையில தோழி எல்லாம் பொங்கல் தான் தோழி
மூணு வேளைக்கு பொங்கலா
ப்பாடு தோழி
செரி
காலையில் இதுவல்லாம் பொங்கல் தான் தோழி
ஏன் என்ன காரணம் அப்டியெல்லாம் குடுக்குறது இல்லேல
இல்லங்க தோழி அதான் தோழி நடக்குதுங்க
இல்ல அதா என்ன காரணோன்னு கேக்குறே
என்ன காரணம் தான் தெரில தோழி
நீங்க பணம் கட்டி தானே படிச்சிட்டு வேலை பாக்குறீங்க
ஆமாங்க தோழி
ம் அப்ப நீங்க தாராளமா இந்த மாரி சாப்பாடு சரியில்ல அப்டின்றத நீங்க வந்து தெரியப்படுத்தலாம் இல்லையா அப்டின்றது மற்றவர்களுக்கு தெரிய வரும்
ப்போம் தோழி அடுத்த வாரம் சரி சரியாகுதா என்று
ஹா ஏனா உங்களுடைய உயர் அதிகாரியிடம் நீங்க வந்து இதை வந்து நீங்க தெரியப்படுத்தினால் மட்டும் தான் அங்க என்ன நடக்குது அப்டின்றது தெரிய வரு
உம்
ஹா ஏனா உங்களுக்கு அதாவது உங்க சாப்பாட்டுக்கான தொகையும் நீங்க தான் செலுத்துறீங்க இல்லையா
ம் ஆமாங்க தோழி
அதனால நீங்க வந்து பயங்காமையே நீங்க வந்து சொல்லாம்
செரிங்க தோழி
ஹா
அப்புறம் வீட்ல எல்லாம் நலமா இருக்காங்களா தோழி
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி
ஆ ஒரு பொண்ணு பன்னெண்டாவது படிக்குதுன்னீங்க ஒரு பொண்ணு பத்தாவது படிக்குதுன்னீங்க நலமா இருக்காங்களா ரெண்டு பேரும்
ஆ ரெண்டு பேரும் நாங்க அரசாங்கோ தேர்ச்சி வாழ எலைய வாத்
என்னங்க தெர்யு பெரிய புள்ளைங் என்னால அப்டிதா
ஆமா சார் பெரிய புள்ளைங்கல்லா மூவாயிரத் சின்னபுள்ளைங்களா அப்டிதா இருக்கிறாங்க ஒண்ண வச்சு சமாளிக்க முடியாத சூழ்நிலைலதா இருக்குறாங்க
அப்டிங்களா தோழி
ஆமா
எல்லா மாறுந் தோழி
நம்பி ஆஹ் நம்பிக்கைய கைவிடாதீங்க தோழி
ஆமா கொஞ்சோ சேட்டைகள் அதிக நேரமாதா இருக்குது ஆஹ் சேட்டை கொஞ்சோ-கொஞ்சோ சேட்ட கொஞ்சம் கொரஞ்சுடுச்சு அப்டின்னா ஆ ஆ ஆ கொஞ்சோ நல்லாருக்கு
உம்
ம் தெரியுந் தெரியு அப்றம் உங்களுடைய வேலையெல்லா எப்டி தோழி போயிட்ருக்கு
அது அடுத்த மூணு இந்த இந்த மாசோ அடுத்த மாசோ அதுக்கடுத்த மாசத்துக்கு அப்புறோ ஒரு முக்கியமான வேலயிருக்கு தோழி
ஆஹ் ஓ செரிங்க செரி அப்ப நீங்க கவனமா செயல்பட்றனு தோழி
ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழி மன உளைச்சலா
அது மன உளைச்சல் வந்து எந்த வேலையோ செய்ய முடியாது தோழி ஏன்னா நம்ம ஆ ஒரு நல்ல முறையில செயல்பட்டாதா எந்த வேலையிலுமே ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடி முடிவு கெடைக்கு நம்ம வந்து அ வேல பாக்க சம்பாதிக்கிறோ அப்டின்னே இருக்கக்கூடாது அந்த வேலையில அடுத்த லெவலுக்கு நம்ம போறோமா அப்டிங்குறதுதா முக்கியமான ஒரு விஷியோ ஆமா னா அ என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்து கவனமா செயல்படுங்க தோழி
அதுவும் சில சில பேரு வேலை வந்து ரெண்டு ரெண்டு விஷயமா முடிஞ்சிருது தோழி அது
உம்
பாதிக்கு பாதி ஃபுல்லாவே இல்லாம இந்த இது பாதி முடிஞச்சுட்டு அதுக்கப்புறம் அது அப்படின்னு வச்சுட்டாங்க
சரிங்க தோழி
எங்களுக்கு அப்படி இல்ல தோழி எல்லாத்தையும் ஒரே நாள் அன்னைக்குதான் அப்படிங்கற மாதிரி வச்சுட்டாங்க தோழி
ஓ ஓ சரிங்க தோழி சரிங்க
ரொம்ப சே மா இருக்கு தோழி
மா செயல்படணும்னு நான் நினைக்கிறேன் தோழி
அதேதான் தோழி நா அந்த வேலயதான் பண்ணிட்டே இருக்கேன் சைடு்ல ரெஸ்ட் எடுக்கும் போது ஒரு கால் பேசிட்டு இருக்கேன்
உம் செரிங்க தோழி செரிங்க சரி ஏன்னா நமக்கு வந்து வந்து நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைய நிர்ணய க்க கூடிய வேலை அது அடுத்த கட்ட நகத்தி தல்லக்கூடிய வேலை கிடையது அத வந்து நம்ம நினைவுல வச்சுக்கிட்டு எப்படி ச போடறும் அப்படின்னு பார்த்து செயல்படணும் தோழி இல்லைங்ளா
பயமா இருக்குங்க தோழி நனைச்சாலே
உம் இ பயக்கறதுக்கெல்லாம் ஒரு வேலையுமே அங்க இல்ல தோழி
என்னங்க தோழி பேட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப டி டிபிகல்ட்டா இருக்கு தோழி
அஹ தொழி நீங்க தொழிலை பற்றி விரிவாக எதுவும் பேசுறதுக்கு இருக்குல்ல அப்படின்ங்க நினைக்கிற தோழி
உம்
ஆமா அதனால நீங்க வந்து நல்லா படிங்க சி நல்லா வேலை பாருங்க மன்னிக்கணும் தோழி
சரிங்க தோழி
நல்லா வேலை பாருங்க அந்த வேலையில எதுவும் வந்து முன்னேற்றங்கள் எதுவும் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள் அது மூலியமா செயல்படுத் பண்ணே
உம்
உம் அப்புறம் தோழி இரவு உணவு முடிஞ்சதா தோழி
ஆஹ் முடிஞ்சுது தோழி
த்தோட முடிஞ்சிருச்சிங்களா ஓ சரிங்க தோழி அதுக்குள்ளய இரவுணவு முடிஞ்சிருச்சு அதான் தோழி நேரத்தோடே சாப்பிட்றணும்னு தோழி லேட்டா சாப்பிறதுனால தான் தோழி எங்களுக்கு உடல் வந்து பருமன் அதிகமா ஆகுதுன்னு நனைக்கிறேன்
இன்னைக்கி பசிச்சுச்சு தோழி மதியோ நா சாப்படல தோழி சரியா அதனாலதா தோழி
ஆஹ் ஆஹ் சரிங்க தோழி இப்போ மத்தியானோ வந்து ங்கயு சாப்டலன்றதுனால இன்னைக்கி இரவு நேரத்துல சீக்கிரோ சாப்டுட்டீங்களா தோழி
ஆமாங்க தோழி
உம் உம் சரிங்க சரி சரிங்க தோழி
வீட்ல வைக்கும் போது ரசோ வந்து அற் மையா இருக்கு தோழி வேல பார்கற எட்த்துல அப்டி இருக்க மாட்டுது
ஆஹ் ஆமா தோழி அது நாக்கை நம்ம கட்டுப்படுத்தணு தோழி நாக்கை நம்மை கட்டுப்படுத்த வேண்டும் ஏன்னா வீட்ல வந்து நம்ம நல்ல உணவுகளை சாப்ட்டுருப்போம ஆஹ் ஆஹ் அத வந்து நம்ம வந்து வெளியில வந்து அந்த உணவுகள நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லவா
மாங்க தோழி
ஹ அதனால நம்ம வந்து நாக்க கொஞ்சம் நி நிறுத்தி வச்சுட்டு அடுத்த நம்ம வேலை கவனத்தை செலுத்தணும் தோழி ஆனா அதுக்காக உங்கள சாப்டாம பட்னியா இருங்க அப்டின்னு நான் சொல்லல தோழி வய்த்துக்கு சாப்டுங்க குறை இதுல இருக்கு அப்டின்னாக்கா அங்க உள்ள மேலாளர்களிடம் நீங்க வந்து கவனத்துக்கு கொண்டு செல்லணு தோழி
சரிங்க தோழி
ஹா அப்புறம் உங்க வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் எப்டி தோழி இருக்காங்க
நலமா ஆஹ் நலமா இருக் ங்காங்க தோழி அம்மாதான் தோழி உங்களிடம் பேசணுன்னு சொன்னாங்க
நம்ம இப்ப இது காலைல பேசலா தோழி ஏன் தோழி அங்க ஒன்னும் கெடைக்கல தோழி பேசுறதுக்கு பேசாம இருந்திருக்கலா தோழி
ஆமா தோழி
ஆமா ஆ ஒண்ணுமே கேக்கல தோழி பேசுறாங்க கேக்கல பேசுறாங்க கேக்கல அப்டிதா தோழி இருக் தோழி சா சாப்பாடு சூடா இருக்கு ஆஹ் சொல்லுங்க தோழி
ஆஹ் சொல்லுங்க தோழி யா என்ன தோழி சாப்பாடு சூடா இருக்கா
ஆமா தோழி இங்க தோழி சொல்லுங்க தோழி சார் வந்துருக்றாங்க
அப்டிங்களா சொன்ன என்ன ன்னதோழி சாப்பாடு இட்லியா
இட்லி அந்த பொடி வச்சு டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு தோழி
டெஸ்ட் காலையில எனக்கு ஒரு கால் பண்ணிருங்க தோழி என்ன எப்டி நெலவரனு
ஆமா தோழி டெஸ்ட்டெல்லா எப்டி இருக்கு தோழி இட்லி பொடி அப்டின்னு கேக்கணு தோழி
அப்டிங்கள உங்களிடம் பேசி கொண்டிருக்கும் இப்பவே ஒரு கால் வருது தோழி கரியாலேருந்து
அய்யயோ சேரிங்க தோழி உங்களலாம் ஒண்ணும் பண்ண முடியாது தோழி இதுல பேசுறதுல எதும் உங்களுக்கு இது கிடையாது தோழி
யாங்க தோழி
ஒரு என்னத்த நா சொல்லட்டு தோழி
என்னவென்று சொல்லுவதம்மா